ஹலோ ஆ கேக்குது ஆ கேக்குதுங்க தெரியல் நா அதா நீங் லைன்ல இருக்கீங்கன் நா பேசிக்கிட்டேருக்கே கடைசில பாத்தா கட்டாயிருக்கு எனக்கே தெரியல அப்புறந்தா பேசி முடிச்சுட்டு என்ன ஹலோ ஹலோங்க அது அப்புறம் பார்த்தா ஃபுல்லா கட் ஆகிருக்கு. தெரிக்கல ஆமா நானு கவனிக்கல. கு பசங்கள்லா என்னா பண்றாங்க.
எல்லா அந்த ரூம்லந்து வெளையாண்ட்ருக்காங்க ரெண்டு கொழந்தைகளு
ம் ம் யூனிஃபாம் பசங்களுக்கு புக்கு இதெல்லா வாங் கியாச்சா
ஆ யூனிஃபாம் வந்து தெக்க குடுத்தது இன்னு வர்ல புது யூனிஃபாமு அ அதனால பழைய யூனிபாம்தா நாளை போட்டு அனுப்பனு நாளைக்கு ஆஃபடே தா
எப்டி பசங்கள் நீங்க அழைச்சிட்டு போய் விடுவீங்ளா இல்ல ஸ்கூல் வேன் அந்த மாரி வருமா.
அ ஸ்கூல் வேன் வரு ஆனா நாளைக்கு வந்து வராது. துன்ருக்காங்க ஃபஸ்ட் டேனுனே. செகெண்டு டே வந்து ரூட் செக்ன் சொல்லிட் டேனோ என்னமோ ஒன்னு இருக்கு அத் த்து வந்து கொஞ்சோ லேட் ஆகுன் நெனைக்கிற ஸ்கூலுக்கு போம்போ அது கரெட்டா தெரியில ஒரு தேடு டே ல இருந்து கரெக்ட்டா டைமிங்
ட்டா டைமிங் வருன் சொல்லிருக்காங்க அப்டிங்ளா இபா நீங்க எப்ப பிரி கே ஜி பிரி கே ஜி பாத்தா எங்க வீட்டுக்காரு வெளில இருக்காரு ஆ இப்ப சேக்கறேன் சொல்றே அவரு வேணான் சொல்றாரு அட்மிஷன் போர்றுதுக்கெல்லா வந்துட்டாங்க இந்த கேன்வாஷிங் வருவாங்கில்லையா? அந்த மாரி வந்தாங்க வர்றப்ப இந்த மாரி உங்க கொழந்த நல்லாப் பேசுறா அட்மிஷன் போட்டுக்கோங்க இந்த மாரி சொன்னாங்க இவர் ட்ட சொன்னதுக்கு வேணா ந வந் வந்ததூ சேத்துக்கிறே இப்பத்தினிக்கு எது எதுவு பண்ணாத அப்டின்ற மாரி சொல்லிட் டாரு செர் நா ஓகேன்ட்டே
ஓ எங்க ஃபாரின்ல இருக்காங்ளா இல்ல வே வேற வெளியூர்ல இருக்காங்ளா.
ஆ ஃபாரின்ல தாருக்காங்க போயிட்டு ரெண்டு வர்ஷோ ஆக ரெண்ட்ர வர்ஷோ ஆகுது இந்த டிசம்பர் வந்தா இந்த டிசம்பர் ஃபோர்ல வந்துருவாரு.
ஓ அதுக்கப்றோ ஃபுல்லா இண்டியால இருப்பாங்ளா இல்ல திரும்ப அகைன் போயிருவாங்ளா.
அவுங்க வேணா எனக்கு அந்த வாழ்க்க புடிக்கலன்ற மாரி உங்கல்லா விட்டுட்டு தம்பி ஏனா ஏழு மாசத்து துல விட்டுட்டு போனாரு.
அதுக்கப்புற இன்னு பாக்கவே இல்லையா இல்ல எடையில வந்துட்டு போயிட்டாங்ளா.
இல்லல்ல வரல.
ஆடப்
வரல கொடும தா. ஆமா ஏழு மாசத்துல விட்டுட்டு போனாரு அதனால அவருக்கு ரொம்ப அவன தூக் க்க முடில அப்டி இப்டின்னு ரொம்ப இருக்க சொல்றேனா பணந்தான அப்புறோ என்னா பண்றது எதுக்கெடுத்தாலு பணோ தா பணோ இருந்தா தா மதிக்கிறாங்க இப்போ அவனு ஸ்கூல் சேக்கணுன்னு பாத்தா எல்லாத்துக்கு பணந்தா என்னா பண்றது ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சோ சம்பாரிச்சுட்டு வர்லான் பாத்தா கடன் தா ஃபுல்லா அட சாரு கடோ அடைக்கதா எல்லா கரெக்ட்டா இருந்தது
யோ இது எனக்கு கேக்கவே எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு
என்னா பண்றது
ட்டுல பாத்தது அய்யோ கொடும
அ நாங்க ஆட்டோல போறோ அ அழச்சிட்டு போறோ போய்ட்டு விட்டுட்டு எனக்கொரு முத்தோ என் பையனுக்கு ஒரு முத்தோ குடுத்துட்டு போய்ட்டு வரே அப்டின்னு சொல்லிட்டு அழுக அத் தூம் போயிட்டுங்க
இவ்ளோ நாளா இருக்கீங்க பாக்காம
அப்புறோ இருந் இது தான ஆங்குனது இந்த டிசம்பர் வராரு வந்துருவாரு வந்துட்டு ஒரே வழியா இருக்கிறே நா என்னா சொன்னே திருப்பி போங்கன்ற மாரி சொன்னே வேல தானே போது சம்பாரிச்சது போது இல்ல அக்காவு அக்கா ஃபேமிலியும் அங் அங்க தா இருக்காங்க ஆ அக்காவோட ஃபேமிலி இப்பல்லா இல்ல அதையு நா சொல்லிட்டே அவரு கேக்கல வேணா அந்த வாழ்க் க செட் ஆகாது நம்மளுக்கு வெயில்லா ஜாஸ்தி அதும் அந்த வார் வேற நடந்துது பாத்தீங்ளா கத்தார் இந்த வார்ல வ வந்து பாத்தோனா ரொம்ப எல்லா வெக்ஸ் ஆயிட்டாங்க. பயமா இருந்துது ஒவ்வொரு நாளும் போறது அவ்ளோ பயமா இருந்துது அதுவு அக்கா பாசங்களு ஆ கண்டிப்பா வந்துது
ஓ
ஹலோ
ஏன்னா என்னோட அண்ணா வந்து அந்த ஒரு கண்ட்ரில அவ பின்ன அபுதாபி அபுதாபில இருக்காங்க அவங்களு அப்டிதா அங்க இருக்கும்போது எங்ளுக்கு ஒரே பயம்தா நாங்க எப்டி சேஃபா இருக்கீங்ளா சேஃபா இருக்கீங்ளா இங்க இருந்து எல்லா கேட்டுதா சொன்னாங்க அப்றோ அவங்க நாங்க சேஃப் ப்பா தா இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல அப்டின்னு சொன்னாங்க அவங்க எடையில எடையில வந்துட்டு போயக்குவாங்க இப்டி ஃபுல்லா வந்து இருக்க மாட்டாங்க
த்தவள தா போயிருக்காரு இருந்தாலு கொஞ்சோ கடன் பிரச்சனலா கொஞ்சோ நெறையா இருந்ததுங்க செரி இருக்கறதா இருந்துட்ட ஒர் இருக் வந்துட்டே வரே இன்தைய போன டிசம்பர் அ ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல அவர் வர்றது பார்த்தோனா ஒரு ஒருத்தங்க ஒரு சேட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்காரு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ்வா இருந்தாரு எங்க வீட்டுக்கார்ருக்கு இருந்துதா இருந்தே இந்த ஒரு வருஷோ இருந்துட்டு போய இர்ரா எல்லாத்தையு கடன முடிச் பச்ச மாரி இருக்கு அப்டின் மாரி சொன்னாரு அதனால சேரி எட்டு வளர்ற அப்டினுட்டாரு சேர் நான் ஓகேன்ட
எப்பா இதுவரைக்கு இந்த மாறி நான் எங்கேயுமே பாத்ததே இல்லையா எனக்கு பயங்கரமா ஒரு இதா இருக்கு இவளு அப்புடியே எல்லா நிறைய பேர் ஸ்
இல்ல இந்த முஸ்லீம்ஸ்ல்லாம் ஆ பாத்துருக்கீங்களா அவங்கல்லா பாத்தோன்னா ம் அ கன்சிவா இருக்குறப்பே விட்டுட்டு போவாங்க அந்த மார்ல்லா இருக் இப்படி வ வருதா இருந்தாரு
நேரடியா யாரையும் கேட்டது இல்லையா அதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு வந்து இந்த இராணுவத்துலதான் இந்த மாறி போவாங்க
ஆ
அந்த இ மில்க் மில்ட்ரியில போறாங்களா அவங்கதான் இந்த மாறி ரொம்ப வருஷம் பாக்க முடியாம அப்புடி இருக்கறதெல்லா பாத்துருக்கே எனக்கு ரியலா நீங்க இன்னைக்கி சொன்னோனே அடக் கொடும ஏழு வா மாசத்துல
வர்லால்லப் அப்படனு சொன்ன போன வருஷத்துல சொன்னேன் இல்ல ஆ நான் சொன்னேன் வாங்க லீவும் கொடுத் ங்காங்க ஒன் மன்த் லீவ் குடுத்தாங்க ஒன் மன்தா டூ மன்த்தே குடுத்து தாங்க நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டு ஃபுல்லாவே அவரு பார்த்தோன்ன இல்ல வந்துட்டேனா எனக்கு போக மனசு வராது அப்படீங்கற மாறி சொல்லிட்டாரு அதனால சரின்ட்டு நாங்க போகல அவரு வேணான்ட்டாரு அடுத்தது நம்ம பாத் துக்குவோ ஒரே வழியா நா அங்கதான வர போற அதனால
இல்ல இருந்தாலு ஒரு எட்டு வந்து பாத்துக்கலா இல்ல எல்லாத்தையு பாத்தா ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு டூ மந்த்ஸ் இப்ப ஒரு மாச இருந்தனால அது பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்குல
ஆஹ நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க அவங்க கேக்கல வந்து ஒரு ஒன் மந்த் இருந்துட்டு போங்க அப்டின்னு ஆ நா வந்துட்டா எனக்கு போக மனசு அது நா அப்ற எல்லாத்தையு கேன்சல் பண்ணிடுவ அப்ற கடனு எதுவு அடைக்க முடியாதுன்ற மாரி சொல்லி டாரு சரி ஓகே இருந்துட்டு வாங்க அப்டின்ற மாரி சொல்லிட நா வந்துட்டா நா போமாட்ட ஓகே வா அப்டின்னாரு செரி இருக்கிற கடனாவது நீ அடச்சிட்டு வா அப்டின்ட வந்துருவாரு டிசம்பர்ல வருவாரு எப்ப வருவாரு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்க
செரி செரி கிரேட்டு தாங்க
வருவாரு அதுவு ய பையனுக்காக ரொம்ப க்குறாறு என் பையனை நா தொட்டு தூக்க முடியு இல்ல பாப்போ வீடியோ கால்ல காமிப் ப்பா இருந்தாலு அவ அவ அப் அப்பான்னு அதிகமாக அது பண்ணி பேசலா மாட்டா வேளாட்டு புத்தி ஒன்னு ஜாஸ்தி இல்ல இப்ப மூணு வயசு தான ஆகுது
ஆமா அது ஒரு கொந்தைய ஒரு பக்கத்து இருந்து நம்ம தொட்டு தூக்கி ஒரு அரவணைப்பு
ஆ அததா சொன்னாரு இருந்தாலுஅவன் பேசுறதுனால சரியா பண்ண முடியல என் பையனை கட்டி அணைச்சி நா தூங்கணும்ன்ற மாரி ஏதோதோ சொல்வாரு கால் பண்ணான்னா அவனை பத்தி தா ஓடிக்கிட்டுருக்கோ
உம்
ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க வந்தாலா நா அப்பயு சொன்னேங்க வந் வந்துட்டு போங்க வந்துட்டு ஒரு ரெண்டு மாச இருந்துட்டு போங்க அப்படின் நா வந்துட்டேன்னா வரமாட்டே நா போகவே மாட்டே அப்பற அவ்வளோதா அப்படின்னாரு சரி சரி நீ இருந்துட்டே வா அப்படின்னுட்ட
ஓகே ஓகே
எங்கக்கா ஃபேமிலியா அங்க இருக்கா அதனால எனக்கு எந்த பிரச்சனையு இல்ல ஹ அக்கா ஏதவாது ஒண்ண ஆஹ் பேமிலி ஓடதா இருகாங்க போன் நா சொல்லிட்டேங்க அ இந்த வார் நடந்ததால கொஞ்சோ பயப்பறாரு வேணா எப்ப எது வேணாலு நடக்கலா அப்படின்ற இற்று போற ஐடியா தா இருந்தது இந்த அதா அந்த வார் நடந்ததால வேனா நீ அங்க பேய்
அப்போ நீங்க இப்போ மாமியார் கூட இருக்கீங்களா இல்ல உங்க மதர் கூட இருக்கீங்களா
அம்மா கூட தான் இருக்க அங்க இருக்கல இங்கதான் வந்து அழைச்சு விட்டுட்டு போனாரு இங்க போய் பத்தரமா இரு அங்கலா வேணான்ற மாரி சொல்லி விட்டுட்டு போனாரு அவங்க எங்க மாமியார் பாத்தா கவர்மெண்ட் ஜாப் நா இன்னு இன்னொ ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கு ரிட்டைர்மெண்ட் ஆக அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இரு க்காங்க அதெல்லா பாத்தா ரொம்ப வயசானவங்கலா இல்ல ஓரளவு நல்ல வாலிபன் தா ஆஹ் தங்கச்சி தங்கச்சி இருக்காங்க மேரேஜ் ஆய்டுச்சு
ஓ மேரேஜு ஓ அப்ப உங்க மாமனார் மாமியார் தனி இருக்காங்க
ஆஹ் தனியா இருக்காங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க அவங்க ஒன்னும் பிரச்ச மச்ச நல்ல
ஓ இல்ல அவங்க உங்களை கூப்பிட்டுக்கலையா
அவங்க இதெல்லா இல்ல
சரி சரி ஏன்னா அவங்க பேரன பாக்கணுனு ஆசப்படுவாங்கல்ல சோ அதனால கேட்டே அவுங்க அவுங்க வேலய பாக்குறாங்கன நீங்க உங்க வேலய பாக்குறீங்க அப்ப
கூட ஆள் இல்ங்கன கண்டிப்பா ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புக்கு கூட உங்களுக்குல்லா ஆள் இல்ல நீ ஏதோ போயட் இரு வாழ்க்க ஹஸ்பண்ட் சப்போ சப்போர்ட்டி்வா இருப்பாரு எல்லாத்துக்குமே சரி சப்போர்ட்டிவா ரொம்ப இருப்பாரு அதனாலதா நான் வந்து குடும்ப பண்ண முடியுது இல்லன்னா இல்ல உம் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா பாத்துப்பாரு ம் ஆமா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாரு எல்லாத்துக்குமே சரி ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பார்
ஓ சூப்பர் சூப்பர் ஓகே சகோதரி
ஆஹ் ஓகே ப்பா நெக்ஸ்ட் காலர் வந்து பாக்கலா ஆ சரி சரி ஓகே பாய்பா அ நாந்தா பண்ண
அ ஓகே கட் பண்றீங்ளா
ன் ஓகே